ஹலோ
அ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்புருக்கீங்க
அ நல்லா இருக்கறேங்க அப்புற என்ன என்ன வேல
ஆ இன்னைக்கு லீவு தா இப்ப காலையில ஊருக்கு போய்ட்டு வந்தே காலையில என்னனா சிக்கன் சமைக்க கோழி புடிச்சிட்டு வந்தாங்க அதெல்லா கிளீன் பண்ணி குடுத்துட்டு அதுக்கப்புறோ ஊருக்கு போய் அக்கா பாப்பாவ வீட்டுக் கூட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி அம்மாயி வீட்டுக்கு போய்ட்டு அவுங்கள எல்லா பா பாத்து ரொம்ப நாளாச்சு போய் பாத்துட்டு சித்தி வீட்டுக்கு வந்து அவுங்களையும் போய் பா பாத்துட்டு ஈவினிங்கா தா வீட்டுக்கு வந்தே உங்களுக்கு எப்டி போச்சு இன்னிக்கி என்ன ஒர்க்கு
அ நா நா எங்களுக்கு என்ன சிக்கன் சமைச்சு சிக்கன் எடுத்து குடுத்துட்டாங்க ம் அதனால அதுல சிக்கன் மட்டன் சமச்சோம் சமச்சு முடிச்சிட்டு இப்போ தா வெளிய போய்ட்டு வந்தே ஒரே ஈசல் பூச்சி மழ பெஞ்சு அதா நெறயா பூச்சி வந்துருச்சு அங்கெல்லா மழ பேஞ்சதுங்களா
ஆ இங்க ரெண்டு மூணு நாளாவே வந்து நல்லா மின்னல் இடி எல்லாம் இருந்துச்சு ஆனா மழை வந்து பெருசா இல்ல அ தூறல் போட்டுட்டு நல்லா நனச்சு ட்டு மண்ணை மட்டும் நனச்சுட்டு அப்டியே நின்றுச்சு பெருசா கனமான மழை இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல கனமா
இங்கெல்லா நேத்து மழ இல்லங்க ரெண்டு நாளா நல்ல மழ அதனால தா இன்னிக்கி ஒரே பூச்சியா இருந்துச்சு இப்ப நீங்க என்ன வீட்லயே கோழியிலா வளக்குறீங்களா
ஆ ஆமா ஆ வீட்லயே கோழி ஆடு மாடு எல்லாமே வளர்த்துறோம் சோ அதனால அந்த மாம்சம் சிக்கன் எல்லாம் வந்து நாங்க பெருசா கடையில எடுத்துக்க மாட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன் வீட்லயே அந்த கோழியே இது பண்ணிக்குவோம் யூஸ் பண்ணிக்குவோம்
சேரி சேரி செரிங்க ரொம்ப நல்லது நாங்களும் அ நாங்களும் அங்க மாமனார் வீட்ல பார்த்தீங்கன்னா மாடு இருக்கு ஆடு வச்சு பாக்குற அளவுக்கு அவுங்களால முடில அதனால ஒரே ஒரு மாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழி கோழி இருக்கும் செரி நம்ம குப்பை எல்லாம் போட்டோம்னா அதை அப்படியே பொறுக்கிட்டு அப்டியே வளர்ந்துட்டு இருக்கு ஆனா அந்த கோழி பாதுகாக்குறதுதான் பெரிய வே நிறையா இருக்குதுங்க எப்டியோ ஒரு சந்துல வந்து நாய் வந்துருது உள்ள அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பாதுகாக் குறதுக்குள்ள நாய்க்கிட்ட இருந்து பாதுகாக்குறதுக்குள்ள அ பெரிய வேலை
ஆ கரெக்ட்டு தான் அது கோழி வளர்க்குறதுல பெரிய பிரச்சனையே அந்த கோழி வளர்ந்துரும் கோழி வளர்ந்துறது பத்தி ஈஸியா அது நம்ம என்ன போட்டாலும் சாப்பிட்டு வளர்ந்துரும் ஆனா அந்த கோழி சுத்தி இருக்க அந்த அ அது கோழிய வந்து அ
பாதுகாக்கணும் ம்
நாயி ஆ நாயி அதுக்கப்பறம் அங்க கீரி இருக்கும் ஆ பெருசா பெருக்கான்னு சொல்லுவாங்க அது ஒரு விலங்கினம் எளி மாதிரியே பெருசா ஒன்னு இருக்கும் அது அது கிட்டி இருந்து கோழி கோழி குஞ்சுங்க அத எல்லாத்தையும் காப்பாத்துறதுதான் பெரிய விஷயமே கோழி பிரச்சனை இல்ல நம்ம பில்லு போட்டாலும் பில்லையும் கொத்தி சாப்டுரும் அரிசி ஏதாச்சும் ஒண்ணு போட்டா அது பாட்டுக்கு சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும் ஆனா அது வந்து சு சு சு சுத்தி இருக்க அந்த விலங்குகள் எல்லாம் தொந்தரவு பண்ணி அத தொந்தரவு பண்ணாம இருக்கறததான் பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்கல
ஆமாங்க ஆமா ம் ஆமாங்க அதே மேரி அத மேரி நம்ம இடத்த விட்டு வெளியே வந்தாலும் ரோட் ரோட்டுல ஏதோ ஒரு வண்டி வாகனத்துல அடிபட்டுறுது
ஆமா அதுவும் பிரச்சனைதான் அப்புறம் வந்து பக்கத்து தோட்டத்து க்காரங்க இடத்துக்கும் போக கூடாது போச்சுனாலும் அங்க போய் குப்பைங்கள கெ கெளறி விட்டு வந்துரும் ஏதாவது செடி இருந்தா கொத்தி சாப்பிட்டு வந்துரும்
ஆமாங்க ஆமாங்க அதா எப்டி ஆடு மாடு எல்லா அப் அப்பாவே பாத்துக்குவாங்ளா இல்ல ஆள் இருக்குங்ளா
இல்ல இல்ல நாங்க அப்பா அம்மாவே பாத்துக்குவாங்க அ பெரிய அளவு இல்லன்னு வச்சு கோங்ள கொஞ்சோ ஒரு ரெண்டு ஆடு ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு அந்த மாதிரி தா இருக்கு ஓ அப் அப்பா அம்மாவே அத பராமரிச்சுட்டு தோட்டத்து வேலைங்க அந்த மாரி பாத்துட்டு அப்டியே போயிடுனு வச்சுக்
நாமாங்க நம்ம மொதல்லல்லா அப்டிதான இருந்தோ அதுக்கப்புறோ நம்மள நல்லா படிக்க வச்சுங்காட்டி இப்ப நம்ம வந்து வேற வேலைக் போயிட்டு இருக்கோ
ஆ ஆமா
ம் செரிங்க அப்றோ
வெயில் தாக்கோல்லா எப்பட்ருக்கு உங்க ஊர்லே எல்லா
அ வெயில் தாக்கோ ரொம்ப அதிகமாவே இருந்துது இந்த ஒரு ஒரு மூணு நாளா மட் டும் கொஞ்சோ குறைவா இருக்கு அன்னைக்குல்லா இருந்தத விட இன்னைக் கொஞ்சோ குறைவா இருக்கு அதனால அ பரவால இப்ப சமாளிக்க முடியிற அளவுக்கு இருக்குங்க ஏங்க உங்க ஊர்
ஓகே மேம் அ இங்க ரொம்ப வெயில் தா உங்க ஊர்ல அந்த பெஞ்ச மழையு இங்க இல்லையா ஆ இப்ப ரெண்டு நாளா கரெக்ட்டு அந்த கொஞ்சோ மேகமூட்டோ லைட்டா இருக்கு அந்தனால வெயில் கொஞ்சோ குறைவா இருக்கு ம் மத்த டைம்ல எல்லா இப்போ பயங்கர வெயில் வெளில போனாவே கொஞ்ச தூரோ ட்ராவல் அ பைக்ல எல்லா போயிட்டு வந்தா அப்டின்னாவே மூஞ்சியெல்லா ஏதோ தீயில கொண்டு போய் மூஞ்சிய விட்டு எடுத்துட்டு வந்த மாரி ஆயிரோ
அப்டிதா இருக்கு அ சரிங்க கொழந்தைங்கலா நீச்சல் பழகிட்டாங்ளா
நா இன்னு திருமணம் ஆகல அ அ அக்கா பாப்பா தா இருக்கா அ அக்கா பாப்பா அவங்கள இன்னு ஒன்ற வயசு அந்த மாரிதா பெருசா ஆமா
அதா பாப்பாவ கூட்டிட்டு வந்தே அப்டின் சொன்னீங்ளா அதனால நா சரி குட் டி புள்ளைங்க சரி பழகிட்டாங்ளா அப்டின் கேக்கறது
இல்ல இல்ல இல்ல இ அவுங்க வந்து ஒரு அக்கா பாப்பா இருக்கா அந்த அக்கா பாப்பா வந்து மூணு வயசு அவ வந்து இப்ப கெ கெணத்துல எல்லா விட்டா ஜாலியா உள்ள ப கொஞ்சோ ஒரு செல கொழந்தைங்க பயந்துப்பாங்கல்ல கெணறுனாவே பயோ வரு இந்த பாப்பா வந் வந்து எதுவுமே பெருசா அந்த சேஃப்டி அந்த கேனு ஆ அந்த டியூப்பு எ எதுவுமே இல்லாம கொண்டு போய் உள்ள விட்டாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு நம்ப ஏனா அவங்ளுக்கு வந்து ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கு என்னன்னா நம்ம இருக்கோ அப்டிங்கிற ஒரு நம்பிக்க சோ அதனால அ அஒரு ஆ ஆ ஆச்சரியமா இருந்துச்சி நாமு ஒரு சில கொழந்தைங்களுக்கு நீச்சல் பழக்க கூட்டு போயிருக்குமா எல்லா பயந்து உள்ள எறங்கறதுக்கே பயந்துட்டு இருப் பாங்க இவ இந்த கொழந்தைப்பா மூணு வயசுதா என்னனே நம்ம ஒரு பாப்பா ஸ் ஜாலியா உள்ள எறங்கி குதிச்சிட்டு சிரிச்சிட்டு தண்ணி எல்லா மேல அடிச்சி டு ரொம்ப ஜாலியா வெளாண்ட்டு இருந்தா அந்த மாரி இந்த அடு அ ஒரு அறியாத வயசுலே கொண்டு போய் கத்து குடுத்துட்டோ அப்டின்னா அவுங்களுக் அந்த பயோ தெரியாது ஈஸியா கத்துப்பாங்க கொஞ்சோ நெனவு தெரிஞ்சிருச்சு அப்டின்னாவே உள்ள போ ம் ம்
ம் நாங்க வந்து எங்க பசங்கள பழக்கறதுக்குள்ள கொஞ்சோ படாத பாடுதா பட்டுட்டோ ஒரு ஒரு வாரம் உங்கள வந்து கூட்டிட் போறதே எங்களுக்கு சிரமமா இருக்கு எங்களுக்கு பக்கத்துல்ல கிணறு இல்ல நாங்க வந்து இன்னொருத்தர் தோட்டத்துல இருக்கூடிய கிணத்துக்கு தா போகனோ அங்க வீட்ல இருந்து அங்க போறது க்குள்ளயே எங்களுக்கு வந்து வண்டியில கூட்டிட்டே போ முடியாது அந்த அளவுக்கு அடம் பிடிப்பாங்க அங்கயு போய் நீங்க சொல்ற மாரி கிணத்துக்குள்ள தண்ணியில கால் வைக்கிறதுக்குள்ள இங்க ரொம்ப தூரோ ஓடிருவாங்க அவங்ள தொரத்தி புடிச்சு அப்றோ அவுங்க ரெண்டு பேர்த்தையு கத்துக்க வைக்கிறதுக்குள்ளயே எங்களு க்கு அது அதுக்கு அவுங்க ரெண்டு பேர் கத்துக்கிட்டாங்க அப்டிங்குறது எங்களுக்கு தா சந்தோஷோ அவுங்க சந்தோஷமோ இல்லயோ எங்களுக்கு தா நாங்க ஒரு பெரிய வேலயவே முடிச்சிருக்குறோ ஒரு கடமைய முடிச்சிருக்குறோ அப்டிங்கிற மாரி ஒரு திருப்தி
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா அந்த அந்த வயசுல கத்துக்கல அப்டின்னா கடைசி வரைக்கு அ இப்போ ஒரு சின்ன வயசுல கத்துக்கிட்டாவே பயந்துக்குறாங்க இன்னோ கொஞ்சோ பெருசாச்சுன்னா இன்ன அதுல ஆர்வோ இருக்காது ஆர்வோ இருக்காது அது இல்லாம அது அந்த பயவோ போகாது அ அது எதுக்கு நம்ம கத்துக்கிட்டு அந்த மாரி ஒரு மனநிலைமைக்கு வந்துருவோ ஸோ இந்த வயசுல கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயோ தா
ஆமாங்க உங்களுக்கு பக்க உங்க தோட்டத்துலேயே கெணறு இருக்குதுங்களா
ஆ எங்களுக்கு தோட்டத்லேயே இருக்கு அ ஓரளவுக்கு அந்த நீச்சல் பலறதுக்கான வசதி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் சுத்தி வந்து நடக்கற மாரி கட்டி விட்டுரு போவாங்க சோ அதுல நடந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சன இல்ல நின்னுகிட்டே அப்டியே கொஞ்சம் கத்து கொடுத்துடலா ஆ நாங்களாமே அதுலதான் கத்துக்கிட்டோ
ஓகே கே நாங்களல்லாம் அம்மாய் வீட்டுக்கு போய் தான் கத்துக்கிட்டோம் இப்ப எங்க பசங்களையும் அவங்க வீட்டு கெணத்துல தா கத்துக்கவே வெச்சிருக்கோ
ஓகே ஓகே
ம் அ காட்ல்லாம் பயிர்லாம் பயிர்லாம்
ஆ அ இப்போ வந்துட்டு கரும்பு கொஞ்சோ போட்டிருக்கோ அதுக்கப்றோ கொஞ்சோ எடத்துல வந்து நெல் போட் டு அறுவடை எல்லா முடிச்சாச்சு அந்த இடத்துலயும் திரும்பவும் கரும்பு தான் போடலா அப்டின்ட்டு அந்த இது சொல்லுவாங்கள உரம் பயிருன்னு சொல்லுவாங்கல உற அ அந்த ஒரு வேளாம பண்றக்கு முன்னாடி ஆம் போட்டு விட்டுட்டோம் அப்டின்னா அது வளந்துருச்சு அப்டின்னா அந்த வளந்த பயிர வந்து ஒழவு ஓட்டிவிட்
ஓட்டி விட்றது ஆ வந்து அடுத்த பயிருக்கு உரமா ஆயிரும்
ஓ ஆமா அந்த மாரி ஒரு உரப்பயிர் போட்டிருக்கோம் கொள்ளு கொள்ளு போட்ருபோம் இந்த கொள்ளுவே வந்து ஒரு ஒரம் பயிருன்னு வெச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா கொடி நல்லா படர்ந்து வந்ததுக்கப்றோம் அதில வந்து ஒளவு ஒளவு செஞ்சுட்டோம் அப்டின்னா அடுத்து போட்ற கரும்புக்கு அது காரமா இருக்கும்
அப்டின்ங்களா இப்ப வந்து நாங்க பக்கத்துல எல்லா வந்து உளுந்துதான் போட்டு எடுத்தாங்க என்ன அதனால நாங்க இப்ப உளுந்து தேவைக்காக அவங்ககிட்ட இருந்து உளுந்து வாங்கினோம் எள்ளு எள்ளு போட்டிருந்தாங்க எள்ளு அறுவட செஞ்சிருந்தாங்கன்னு எண்ணயக்கு எள்ளு வாங்கனோ சோ இப்ப வந்து நம்மகிட்டயே காடு இருந்துச்சு அப்டின்னா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் தான் அப்பறம் நம்மகிட்ட இல்லைங்காட்டியும் நம்ம அடுத்தவங்க என்ன போடுறாங்க அத பாத்து பாத்து வாங்க வேண்டியதா இருக்கு
ஓகே ஓகே அதா நம்ம இப்போ கடைல போயி ஒரு எள்ளு வாங்கறது அ அப்பறோ இந்த எண்ணெ வாங்குறது அத எல்லாத்தையு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்காரங்க கிட்ட நம்ம அதோட ஒரு கால்வாசி வெல கம்மியாவே வாங்கலா அது இல்லாம நம்ம கொஞ்சோ நம்மலா உரங்கள் வந்து அவங்க கம்மியா பயன்படுத்திருப்பாங்க அப்டின்ட்டு இத நம்ம வந்து ரொம்ப தூரத் ல இருந்து இப்ப கடைகளில எல்லா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெளி வெளி மாநிலத்தில் இருந்தோ இல்ல தூரத்துல இருந்து ரொம்ப நாள் வச்சு ஆ
பூச்சி எல்லா புடிக்காம இருக்கிறது க்கு மருந்து போடுவாங்க இங்க வந்து அப்ப அதெல்லா போடுறதுல நம்ம வாங்குன உடனே அரைச்சுடுறோ அரைச்சு என்ன எடுத்துறோ ஆமாங்க அந்த ஒரு காரணத்துக்கு காக தா ரொம்ப அதிகமான வித்தியாச இல்லனாலு நமக்கு வந்து ஒரு மன திருப்திய குடுக்கு இருக்கு அது ஒ நம்ம நல்லா சுத்தமாதா வந்து சுத்தமான எண்ணெயை தா பயன்படுத்தணு அப்டிங்கிற மாதிரி ஒரு திருப்தி குடுக்கு அதுக்காக சரி நமக்கு எப்ப கெடைக் குதோ அந்த மாரி நம்ம வாங்கிக்கிறோ கெடைக்காத பட்சத்துல கடையில போய் வாங்கிக்கிறோ ஆம் கெடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறோனு வைங்களா
கண்டிப்பா நம்ம கெடைக்குது பக்கத்துலேயே இருக்குது அப்டின்னா நம்ம ஒரு நம்பகத்தன்ம கா நம்ம கடையில வாங்குறத விட கண்டிப்பா கம்மியாதா உரங்கள் பயன்படுத்தி இருப்பாங்க அந்த ப பதப்படுத்துற்கான உரங்கள் எல்லா இருக்காது நீண்ட நாட்கள் வச்சிருக்க இருக்கணுனு அவசிய இல்ல அது நல்ல விஷயந்தா
ஆமாங்க
ம் ஓகே ஓகே நம்ம இன்னொரு காள்ல பின்னு சந்திப்போ
ஆ சரிங்க ஓகேங்க ம் நன்றி ம்
மகான்